எதுக்குதா கட் ஆகுது இப்டி
இப்ப டைம் வருல்ல ஒனக்கு
ஆம்மா
செரி செரி அது இன்டர்நெட் பக்கா இருக்கு எனக்கு வந்து இப்போம் ஃபர்கேட் இந்த டாப்பிக் வேணா ம்
ம்
வேற சொல்லு இந்த வீட்டுக்கு போனோன்னே ஃப்ரஷ் ஆகுறதெல்லா இல்லயா அப்டியே உக்காந்து பேசிட்டு இருக்கியா உக்காந்து வெளிய உக்காந்து
ஆ ஆமா அப்றோ அம்மாலா வந்துச்சுன்னா பேசவே முடியா
உங்க அம்மா இன்னு வர்லியா
ம்ஹு ஆயா வந்தாச்சுன்னா ஒரு கட்டு
ஆ
ம் எங்க அப்பா அப்பா
அப்பாக்குதா வேலையே இல்லையாம்மா அங்க அவர்தா சொன்னாரு எங் வீட்டுக்கு வந்திருந்தாரு
எப்போ
அது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நெனைக்கிறே
அவருக்கு ஒங்க வீட்லா தெரியுமா என்ன
ம் தெரியு அது நெறைய ரெண்டு மூணு டைம் வந்திருக்காருனு நெனைக்க
ம் ஓ ஆமா உ இதுக்கு வந்துர்ந்தா ஆ சொ சொல்லு என்ன சொன்னாரு
என்ட என்ன சொன்னாரு நா ஒர்க் போயிட்டே லஞ்சு டைம் வீட்டுக்கு வரம்போ பாத்தே மாமானு எப்போ வந்தீங்கன்னா வந்ட்டு இப்பதா வந்தே அப்டின்னு பேசிட்டுருந்தாரு அதுக்கப்றோ சாப்டே கெளம்புற மாமா அப்டின்டு கெளம்பிட்டே அதுக்கப்றோ அவரு கெளம்பிட்டார்ரு நெனைக்கிற நா ஈவினிங் நைட்டு நைட்டு தா வந்த முடிச்சுட்டு லேட் ஆய்டுச்சு வரக்கு
ம்
க்கானு பாத்தா அவ்ரு கெளம்பிட்டாரு அப்றோ இன்னைக்கு எங் அப்பா ஆத்து பாலத்துல பாத்த
இந்த தீம் இருக்குல்லடா
ஆமா
அது எப்டி வெக்குறது ஆ
அது ஃபோன் ஆப்ஷன்லே இருக்குமேடி
அதுல வந்துட்டு இருக்கு ஆனா டவுன்லோடு பண் அதாவ்து ஃப்ரீய
ஃப்ரீயா இருக்கறது வந்து கம்மியா இருக்கு ஆனா அதுல வச்சாதான்டி எப்டினா எ எந்த வைரஸ் எந்த லாகு ஹேங்கு எதுமே இருக்காது இப்ப நீ வந்து அதர் ஆப் பார்ட்டி சா ஆ ஃப்ரீம் தீம் வச்சா அதுல வந்து ஃப்ரீ தீம் இல்லாம மொபைல்லே குடுப்பாங்கல்ல மொபைல் வெர்ஷன் ஆப்ல வச்சா தா அந்த மாரி ஹேங்கு லேகு ப்ராப்ளமு இருக்காது அதர் பார்ட்டி ஆப்பி டவுன்லோட் பண்ணி அந்த மாரி வெக்லா அதுலயு ஆ நல்ல பிரீமியம்மானது கூட ஃப்ரீயாதா வரு அந்த மாரி ஆப் டவ் பண்ணி வச்சா ஆனா அது கொஞ்ச நாள் நல்லா இருக்கு கொஞ்ச நாள் ஆ
செட்டிங்ஸ்லே இருக்குல்ல
செட்டிங்ஸ்ல இருக்கிறதா சொல்ற நானு ஃப்ரீ தீம் ஆப்னா ரொம்ப மீடியமாதா இருக்கு அதுக்கப்றோனா பிரீமியம் காஸ் கட்டி வாங்குற மார்ருக்கு கொஞ்சோ நல்லா இருக்குறதெல்லா இத்துக்கு இப்ப மொபைல் எல்லாமே இந்த மாரி தீம்ல இப்ப யாருமே வெக்குறதே இல்ல மொபைல் தீம்தா பெஸ்ட் டிசன்டா அப்டின்னு எல்லாருமே மொபைல் தீம்தா வச்சுட்ருக்காங்க
அவ் மொபைல் தீம்னோ கருமோ கண்ண கண்ண
சா அது கட் அது சின்ன பண்ணுமே வச்சுக்கோ ஆப்ல்லா ஆப்பு அதுக்கப்புறமா அந்த
அது எப்டி சின்ன சின்னது பண்றது அது எப்டி சின்னது பண்
இதுக்குள்ள போ செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு ஆப் ஐகான்லா இருக்கு ஆப் கே ஆப் ஐகான் செட்டிங்ஸ்லா இருக்கு அதுல போயிட்டு குட்டி பண்ணி வச்சுக்கலா அவ்ளோதா எனக் சேம்சங்லதா பண்ணி பழக்கோ அது என்ன உன்னோடது ஓப்பொவா
ஆஹா இது ஓப்போதா அதுக்குள்ள போனா ஒன்னு வரமாட்டேக்து ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ